ஹலோ
ஹலோ
ஹலோ
ஹலோ
ஹலோ கேக்குதா உங்களுக்கு
கேக்குது கேக்குது அ
அ சரி சரி சரி
செரி என்ன பண்றீங்க
என்ன பண்ணிருக்கேன் இப்பதா சாப்ட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லி அடிச்சேன் அப்பறம் சேரி ஒரு கால் அது வரைக்கு அட்டென்ட் பண்ணே
சேரி சேரி ம் சரி என்ன சாப்ட்டீங்க
இன்னைக்கு சிக்கன் ரைஸ் சாப்பாடு
சிக்கன் கொழம்பா ரோஸ்டா சிக்கன் கொழம்பு இன்னைக்கு ம்
நல்லா இருந்துச்சு நல்ல டேஸ்ட்டா இருந்துச்சு
ம் நீங்க வாரத்துக்கு எத்தன நாளு சாப்டுவீங்க நான்வெஜ்ஜ அசைவ சாப்பாடு வார
வாரத்துல மினிமம் டூ டேஸ் ஆர் த்ரீ டேஸ் சாப்டுவேன் போர் டேஸ் வெஜ்ஜூ த்ரீ டேஸ் நான் வெஜ்ஜூ
அப்டியா சேரி சேரி ம் நான்வெஜ்ன்னா என்னென்ன சாப்டுவீங்க நீங்க
நான்வெஜ்ல ரொட்டினா மட்டன் சிக்கன் பிஷ்சு சம்டைம்ஸ் எக்கு இத தான ரொட்டினா நான்வெஜ் வந்து இத்தனா ஹோட்டலுக்கு போனா வித விதமா சாப்டலா ஹோட்டல் அதிகமா போறது இல்ல மதுரைல வந்து தண்ணி சரியில்லைன்றாங்க ஹோட்டல்ல போய் சாப்ட்டா ஏதாவது வயித்துக்கு அ ஒத்துக்க மாட்டுங்குது அதனால வீட்லயே சாப்ட்டுகிறது
ம் வெயில் ரொம்ப அதிகமா இருக்கா மதுரைல்ல
இப்போ கொஞ்சம் பரவால காத்தோட இருக்கறனால
ம்
காத்து வர ஆரம்பிச்சுருச்சு அதனால வெயில் கொஞ்சோ அதிகமா தெரியல வெயில் அடிச்சாலுமே அவ்வளவு அனால்ல தெரில
அ குற்றலாம் சீசன் இப்ப ஆரம்பிச்சிரும்
குற்றால சீசன் ஆரம்பிச்சிருவான் எல்லாருமே அங்க போய்ட்டு வந்தவங்க எல்லா அ ஆ ஸ்டேட்டஸ் போட்டுக்கிட்டே இருக்காங்க குற்றாலம் போயி
ஓ நீங்க போறீங்ளா குற்றாலத்துக்கு
அ எல்லாரும் ஸ்டேட்டஸ் போடும்போது நாங்களு ஒரு தடவ போடனு சொல்லி ஆசய தூண்டி விடுறாங்க
அப்னா போயிட்டு வாங்க நீங்களும் ஒரு தடவ ஃபேமிலியோட போயிட்டு வாங்க
போய்ட்டு பைவ் ஸ்டார் ஸ்டே பண்ணனுமில்ல எப்டி இருந்தாலு ஃபேமிலியோட போகணும்னா ஒரு த்ரீ டேஸ் போனுமா ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் ஆகு மினிமம் அது கொஞ்சோ ரெடி பண்ணிட்டு அப்பறம் போணு
நீங்க போனா ஹோட்டல்ல போய் சாப்டுவீங்களா இல்ல வீட்ல செஞ்சு அங்க போய் அ செஞ்சு சாப்டுவீங்ளா
அங்க செஞ்சு சாப்டலா ஃப்ரீயா இருக்கணு ஃப்ரீ மூட்ல இரு க்கணு சொல்லிதான் குற்றாலத்துக்கு போறோ அங்க போய் மறுபடியு சமய கட்லயே உக்காந்து பூரா காய்கறி எல்லா வாங்கி
ஆ
ஆ அந்த சமையல் பண்றதுக்கு அதுவே ரொம்ப லென்த்தியா போய்ரு வேலயே எடுத்த மாரி இருக்கு ஆனால் அந்த மாரி லைக் பண்றதில்ல குற்றாலத்திலியே நாலஞ்சு ஃபால்ஸ் இருக்கு மெயின் ஃபால்ஸ்சு பை ஃபால்ஸ்சு படைைய குற்றாலம் அந்த மாரி எங்க போறோமோ அதுக் பக்கத்திலேயே ஒரு நல்ல ஹோட்டலா பாத்து சாப்ட்டுக்குடுங்க
அங்க தங்கற வசதி எல்லா ஹோட்டல்ஸ் எல்லா நல்லா இருக்குமா
எல்லா பட்ஜெட்லயு ஹோட்டல்ஸ் இருக்கு லோ பட்ஜெட்ல இருந்து ஹை பட்ஜெட் வரைக்கு நல்ல ஹோட்டல்ஸ்ல்லா
மினிமம் எந் எந்த எந்த ரூபாயிலேர்ந்து இருக் இப்ப ஒரு ரூம் வாடக ஒரு நாளைக்கு எவ்ளோ வாங்கறாங்க அங்கல்லா
ஃபேமிலியோட போகுணு ஒ லோ பட்ஜெட்டு ஃபேமிலியோட போகணும்னா தௌசண்ட்லர்ந்து ஆரம்பிக்கலா தௌசனுக்கும் கீழே போனோம்னா பேச்சுலர்ஸ் நெறையே வந்திருப்பாங்க அவுங்க வயசுக்கு அவுங்க ஆட்டம் போடுவாங்க
ஆ
அது வந்து ஃபேமிலியோட போம்போது நமக்கு அந்த அளவுக்கு அ ப்ரைவெசி கெடைக்காது அதனால மினிமம் ஒரு தௌசண் இப்ப இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணா ஓரளவுக்கு டீசெண்ட்டா கெடைக்கு எல்லாமே ஃபேமிலியா உக்காந்திருப்பாங்க அவுங்களோட சேந்து நம்மளு நல்லா என்ஜாய்
நீங்க இரவு நேரங்கள்லெல்லா ஃபால்ஸ்ல போய் குளிக் குளிக்க போவீங்க்ளா அருவியல போய் குளிக்க போவேங்க்ளா
போவுமே நைட் டைம்தான் கூட்டோ கம்மியா இருக்கு குற்றாலம் இப்ப எப்டி இருக்குன்னா ஒன்டே டூர் வர்றவங்க நெறையா இருக்காங்க
அ
காலையில ஆறு மணிலேருந்து கூட்டோ வர ஆரம்பிச்சிரு ஏழு மணி ஏழு மணி எட்டு மணில காலைல பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டு போனோம்னா அவ்ளோ கூட்டோ இருக்கு அவுங்களு வந்து ஒன் டே ட்ரிப் வந்துருவாங்க ஒன் டே ட்ரிப் வந்துட்டு நா போற எடங்கலெல்லா கூட்டோ ஜாஸ்தியா இருக்கு ஈவ்னிங் ஏழு மணி எட்டு மணி ஆயிருச்சு அ எல்லாரு மறுபுடியு ரிட்டர்ன் பேக் போயிருவாங்க அவங்கங் ஊருக் போயிருவாங்க இதுதா சொல்றது சின்ன சின்ன லேபர்ஸ் எல்லா இருப்பாங்கல்ல அவங்களுக்கு ஒரு நாள்தான் லீவ் கெடைக்கு நெறையா பேர் நெறையா லீஸ் எல்லா கெடைக்காது
ஆ
அவுங்க எங்க போனாலு இந்த மாதிரி கிரவுட் ஆகிருவாங்க எங்க போனாலு கிரவுட் ஜாஸ்தியா இருக்கு ஆனால் நைட்டு போனா நிம்மதியா குளிக்கலா ரொம்ப தள்ளமுள்ளு இருக்காது நல்லா ஜாலியா என்ஜாய் பண்லா
குற்றாலம் போயிட்டு பக்கத்துல தென்காசி நல்ல ஹோட்டல்ஸ் இருக்கு கோவிலு ஒரு கோயில் இருக்கு இல்லையா அங்க
ஆமா தென்காசி கோயில் ரொம்ப நல்லா இருக்கு அருமையான கோவில் தென்காசி கோயிலுக் போறோம்னா நல்ல காத்து ஜிலு ஜிலு அந்த கோபுரம் வாசலுக்குள்ள போம்போது வரும்போது காத்து அப்டியே நம்ள தள்ளிவிட்ற மாரி இருக் அந்த அளவுக்கு ஆ காற்று நல்லா ஒரு ஃப்லோ இருக்கு அங்க அந்த எடத்துல
ஆமா நானு கேள்விப்பட்டிருக்கே அந்த கோவில்க்கூடத்துல போயிருக்கங்கப்ப அங்க வாசல்லேயே நுழை வாசல்லேயே வந்து ஒரு போர்டு வெச்சிருப்பாங்க இங்க நின்னா அ ரெண்டு பக் சமயோ காத்து தென்றல் காத்து நல்லா வரு அந்த மாரி ஒரு எழுஞ்சிட்ருப்பாங்க
ம் ம் ம் வெளியில காத்து அடிக்குதோ இல்லையோ அந்த கோபுரத்துக்கு உள்ள போயி முட்னம்னா டூவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து காத்து அடிச்சிக்கிட்டே இருக் அந்த ஏர் வென்டிலேஷன் அந்த மாரி அமைச்சிருக்காங்க அந்த கோபுர வாசல்
ஆமா அந்தேலியே கோயில் கட்றப்பவே அந்த மாதிரி அமைப்புல கட்டிருக்காங்க அது அது ரொம்ப நல் நல்லா அழகா அமைதியான கோவில் நல்லாருக்கு
ம்
அங்க பக்கத்துல ஹோட்டல்ஸ்லா ரொம்ப அதிகமா இருக்கு குற்றாலத்துக்கு போறவங்க வந்து இப்ப பக்கத்து ஊடு ஊர்ல வந்து சென்காசி அந்த பக்கம் போயி கூரக் கட வேற அது ம் சேரிப்பா நல்ல பேரு உள்ள கடைகள்லா ரொம்ப அதிகமா இருக்கு அங்கெல்லா போயிருக்கீங்ளா
நெறைய கடைகள் இருக்கு ஆ ம் அதா ஃபேமிலியோட போணும்னா நா அதாவது ஏற்கனவே ஆல்ரெடி ஒரு தடவ போயிருக்கோம்னா அந்த ஹோட்டல் நல்லா இருந்துச்னா ரிப்பீட்டடா அங்கதாம் போறது போற மாரி இருக்கு புதுசு புதுசா கடைகள தேடி நல்லா இருக்குமோ இருக்காதோங்கற மாரி ஒரு டவுட் வந்துரு அதனால நீங்க சுகா அந்த பூராக்கட வந்து ரொம்ப நல்லாருக்கு நெறையா வெரைட்டிஸ் வச்சுருப்பாங்க போயி உக்கந்தா என்ன சாப் சொல்லி கேட்க மாட்டாங்க அவங்களாவே ஒரு பயிஞ்சு வெரைட்டி கொண்டாந்து கொண்டாந்து வச்சிட்டே இருப்பாங்க சார் இன்னைக் இது ஸ்பெச சொல்லி இது நல்லா இருக்கு சாப்ட்டு பாருங்க இது நல்லா இருக்கு சாப்ட்டு பாருங்கன்னு சொல்லி ஏதாவ்து ஒரு சின்ன சின்ன பிளேட்ல வந்து கொண்டு வந்துகிட்டே இருப்பாங்க என் ஏ ஐட்டோ
ஆமா மீன் வருவல் மீன் ரோஸ்ட்
மா பில்லு பத்தி கவலைய படக்கூடாது
ஆமா ஊருக்கு போயிட்டோம்னா நல்லா சாப்பிடறதுக்கு நல்லா நல்ல நல்ல நல்லா ஹெல்தியா இருகருது தானே போயி பாக்கலா
வேண்டிய அளவுக் நம்ம சாப்பாடு சாப்டுவோமோ இல்லையோ நான்வெஜ் வந்து வகை வகையா ஒவ்வொரு பிளேட்ல கொண்டு வந்து வெச்சுக்கிட்டே இருப்பாங்க
ஆ
ஒரு நாலு பேரு போனா ரெண்டு ரெண்டு பீஸ் சாப்ட்டா ஒரு பிளேட் காலி ஆயிடு அப்றோ மறுபடியு இன்னொரு பிளேட்டு கொண்டு வருவாங்க அந்த மாரி நல்ல ஜாலியா பேசி பேசிக்கிட்டே அத சாப்ட்டுகிட்டே இருந்தோம்னா பொழுது போரதும் தெரியாது நல்லாவு இருக்கு
நீங்க நீங்க குற்றாலத்துக்கு போகணுனா எதுல போவீங்க ட்ரெயின்ல போவீங்களா புகைவண்டியில போவீங்களா இல்ல வேன், கார் அந்த மாரி போவீங்களா பஸ்ல போவீங்களா
ட்ரெயின்ல ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தா லோக்கல் ட்ரெய்னா இருக்கு பேச்சஞ்சர் ட்ரெயின் தா அது சூப்பர் சூப்பர் ஃபாஸ்ட் கெடையாது சின்னசின்ன ஸ்டேஷன்லயே அ நிப்பாட்டி நிப்பாட்டி தா போவாங்க அதனால ரொம்ப ரஷ் இல்லாம நல்ல போயிட்டு வரலா ஒன்னு பிரச்சன இல்ல கொஞ்ச ரொம்ப பீக் சீசன்ல போக கூடாது பீக் சீசன்ல போனோம்னா அ நம்ம எதிர்பார்த்த அளவுக் என்ஜாய் பண்ண முடியாது
ம்
போனாலு ரொம்ப கூட்டம் அலமோதிக்டே இருக்கு அவ்ளோ கூட்டத்துல இன்னு நம்ளால சமாளிக்க முடியாது ஆனாலு கொஞ்சோ சீசன் ஸ்டார்ட் ஆவுற நேரோ இல்லன்னா சீசன் முடியுற நேரோ அந்த மாரி போனோம்னா நல்லா என்ஜாய் பண்லா கொலம்பூர் போறீங்க அந்த தென்றல் காற்று
ம்
ஏ கூட வந்துருக்கண்ணே நல்ல
ம்
தினுஸ் தினுஸ் தினுஷ் தினுஸ்னு வெயில் ஒரு பக்கோ வெயில் அடிச்சுக்கிட்டே இருக்கும் அடுத்த நிமிஷோ லேசா தூரும் மறுபடியு வெயில் அடிக்கும் மறுபடியு தூரும்
நல்லா ரம்யம்மா நல்லா இருக்கும்
ஆமா பாதி நானஞ்சும் நானையாம
ஆ
சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கு
நீங்க கொடைக்கானல் போவீங்களா வருஷோ வருஷோ ஊட்டி கொடைக்கானல்
கொடைக்கானல் போகலா அதாவது குற்றாலத்துக்கு கொடைக்கானலுக்கு என்ன வித்தியாசம்னா
ம்
இங்க நம்ம வீட்ல இருந்து கெளம்பும் போது நல்ல பால்ஸ்ல்லா நல்லா தண்ணி வருது ஆ நல்ல நெறைய கூட்டோ போகுது தோழி இங்கிருந்து ட்ரெயின் ஏரிக் கிளம்பி அங்க போய் எறங்குணொம்னா பூரா வெயில் அடிக்க ஆரம்பிசிரு அங்க எந்த ஃபால்ஸ் எந்த ஃபால்ஸ்லயு தண்ணி இருக்காது
ம் ம்
ஐய்யய்யோ இப்டி ஆயிருச்சே நம்ம ந நெறைய தண்ணி நல்லா இரு பால்ஸ்ல குளிக்கலான் சொல்லி வந்தோமே இவ்ளோ வெயில் அடிக்குது எந்த ஃபால்ஸ்லயு தண்ணி விழ மாட்டேங்குதே அப்டி எப்டியா செரி வந்துட்டோ சொல்லி ரெண்டு நாள் நல்லா உட்காந்து சாப்ட்டுட்டு கெளம்புற அன்னைக்கு என்ன ஆகும்னா சூப்பரா தண்ணி இருக்கு குளிக்கவே விடாத அளவுக்கு தண்ணி வுல ஆரம்பிச்சிரு
அப்ப நீங்க என்ன பண்ணன்னா நீங்க என்ன பண்ணா தண்ணி நல்ல சீசன் வந்துருச்சுன்னா எக்ஸ்டா ஒரு ரெண்டு நாள் இருந்துட்டு வந்துரணு
எக்ஸ்ட்ரா ரெண்டு நாள் இருக்கணுமோ இருக்கலா ரொட்டீன் ஒர்க்கு ப்ரெஷர் வந்துரு பட்ஜெட் உதைக்க ஆரம்பிச்ரு நம்ம ஒரு இருபதாயிரோ செலவு ஆகுதுன் சொல்லி ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் எக்ஸ்ட்ரா கொண்டு போனாலுமே பத்தாம போயிரு அனால அது வந்து அது டைம் ஷெடியூலோட போயிட்டு வர்ற மாரிதா இருக்கு ஆமா இது வந்து குற்றாலோ இந்த மாரி கொடைக்கானல்னா அந்த மாரி இல்ல கொடைக்கானல் வந்து சீசன் இருந்துச்சுன்னா கண்டிப்பா குளிர் இருக்கு குற்றாலத்துல தண்ணி இருந்தா தா சீசன் நல்லா என்ஜாய் பண்ண முடியு கொடைக்கானல்ல வந்து நல்ல பீக்க எப்டி சம்மர்ல போனோம்னா நல்லா ஜிலு ஜிலு ஜிலுனு குளிர் இருக்கு அது இல்லைன் சொல்லவே முடியாது அதுதா கொடைக்கானலுக்கு குற்றாலத்துக்கு உள்ள வி
ம் இப்ப வெயில் அடிக்கிற சீசன் கொடைக்கானல் போனாலு நல்லா இருக்கும் இப்ப கொழந்தைங்க லீவ் விட்டறப்ப எல்லா கொடைக்கானல் ஊட்டி எல்லாம் ஹில்ஸ் டேசுனோ நல்ல கூட்டோ அதிகமா இருந்தது
என்ன ஹில் ஸ்டேஷன் ஏறும் போதே ஆ பாதி தூரோ போறதுக்குள்ளயே நெறைய டிராஃபிக் ஆரம்பிச்சிரு எப்போ மேல போயி ஊரு போய் சேருவோங்கிற மாரி இருக்கும் அந்த அளவுக்கு டிராஃபிக் நெறைய சேந்துரு
ஆமா முந்தைய விட இப்ப வந்து எல்லாருமே ஓன் காரு அவுங்கவுங்ளே சொந்தமா கார் எல்லா வச்சிருக் க்காங்க ஆமா அதுனால வீடுகள்ல எல்லாருமே கொண்டு வந்துறாங்க
ம் பொதுவாவே முன்னாடிக்கு இப்போ நெறைய பேர் வந்து இந்த அ டூரிஸ்ட் தம் வந்து நல்லா லைக் பண்றாங்க வீட்டுக்குள்ளயே இருந்து ரூ திடீர்னு லைப் வந்து கொஞ்ச நாள் விட்டுட்டு சரி ஒரு நம்ம அ நெனைக்கிற மாதிரி நெனைக்கிற நேரோ படுத்துக்கலா நெனைக்கிற நேரோ சாப்டுக்கலா அ யார் ப எதுவுமே பிரஷர் பண்ண முடியாது இந்த மாரி பீல் பண்ணி அதுக்காகவு நெறைய பேரு இப்ப மாறிட்டாங்க இப்ப
ஆமாமா
வருஷத்து ரெண்டு மூணு ட்ரிப்பாவது போன்னு சொல்லி லைக் பண்றாங்க
கரெக்டுதா நீங்க சொல்றது கரெக்டுதா ம் சேரி ஓகே உங்களோட பேசினது ரொம்ப நல்லது அடுத்து கால் பண்ணுவோ ஓகே
அடுத்து கால் பண்றீங்களா மினிமம் டென் மினிட்ஸ் பன்னனு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த ஆப்ல பத்து நிமிஷோ ஆயிருச்சா அதுக்குள்ளயு எப்பொ ஆரம் ஓ பன்னெண்டு நிமிஷோ ஆயிடுச்சா
ஆமா